ஹலோ
ஹலோ
ம் வணக்கங்க
ம் வணக்கம்பா கேக்குதா
ஆ கேக்குதுப்பா உங்களுக்கு கேக்குதா
ம் கேக்குதுப்பா என்ன பண்றீங்க
ம் நான் இப்பத ஸ்கூல்யிட்டு வந்தப்ப இன்னை சிக்ஸ் தேர்டி தா ஸ்கூல்விட்டு வந்த நானு எனக்கு ஈவினி் கிளாஸ் இருந்துச்சி
அப்டியா ம்
ஆமா ஜஸ்ட் நவ் கேம் ஈவினிங் ல முடிச்சுட்டு உள்ள வந்த
ம் ம் ம் செரிப்பா எனக்கு பெண்டிங் ஒர்க் கொஞ்சோ டையிட்டுத ஆ ஆமாப்பா கொஞ்சோ ஹெவி ஒர்க் தா
ம் இனைக்கி என்ன சமச்சீங்க இனைக்கி என்னாது எடுத்துட்டு போனீங்களா
ம் செஞ்சுட்டோம்ப்பா சாம்பார் வச்சிருக்கே சாம்பார் வச்சு சாதம் செஞ்சுட்டு கொழந்தைக்கு உருள கிழங்கு பொரியல் இது மாதிரி செஞ்சிருக்கப்பா
கொழந்த ஸ்கூல் போறாங்களா
இல்லப்பா குட்டி பாப்பா வீட்லதா இருக்
செரி ஓகே ஆ ஆ
ம் அப்ப இது கீர மாதிரி ஏதாச்சி சொல்லுங்களாப்பா
கீர
ஆ ஏ இந்த வெயிலுக்கு ம்ச் கீரையே சாப்ட மாட்டிங்கிறாங்க
ஆ ஆ ஆ இல்ல அவ்ளோதா சந் கொழந்தைங்களுக்கு சா கீரையை சாப்புடுறது ரொம்ப கஷ்டோ அவுங்க அந்த கீரைய புடிக்காது ஆனா கீரா ரொம்ப நல்லது நம்ம ஒடம்புக்கு சிறி கீர இருக்குது நீங்க சாப்டிருக்கீங்களா சிறி கீர நீங்க
ம் சிறி கீர எனக்கு புடிக்கும்ப்பா வாரத்துல ரெண்டு நாள் கீர செஞ்சிருவே ஏதாச்சும் ஒரு கீர வாரத்தல ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சிருவப்பா
கண்டிப்பா வீக் லி டு டைம்ஸ் ஆச்சி நம்ம கீ எதனா எடுத்துக்கனு சீக்கிரோ அவ்ளோ நல்லது அது நம கண்ணுக்கு செ
ஆமாப்பா சிரிக்கீர வந்து இது எலும்புக்கோ சிறுநீரகத் சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டுத்துக்குமே ரொம்பவே நல்லது பா சிறுகீர
ரொம்ப நல்லது ச கீராவே ரொம்ப நல்லது
ஆமா அந்த மாதிரி வெந்தய கீரையு வந்து டயபட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா நீரிழிவு நோய் அதுக்கு ரொம்பவே நல்லது சீக்கிரோ சரி பண்ணு வெந்தயம் குளிர்ச்சு இல்லையா அதுக்கு ரொம்பவே நல்லதுப்பா அது எங்க இப்ப இந்த இருக்க பசங்களா அதெல்லா சாப்டவே மாட்டிக்கிறாங்க
சாப்டவே மாட்ட கீரையே சாப்ட மாட்றாங்க ஃபர்ஸ்ட்டு அதுதா விஷ்யமே ஐயோ கீரையானு எப்டி ட்ரை பண்ணாலு செரி கீர சாப்ட மாற்றங்க நா கூட சிறுகீர பொரியல் பண்ணுவ ஒரு நாள் வீங்ஸ்சு முருங்கக்கிர ஹைலைட்டு அது சாப் மாட் தங்குவாங்க மஸ்ட்டு முருங்க
ஆமா அதுக்கு தா பண்ண சூப் மாரி வெச்சு குடுத்துருவோம் பா அது
ஆமா
அப்டி குடுத்தா அது எடுத்த தண்ணி இறங்குது இல்லையா
ம் ம்
அதனுடைய சத்துக்கள் லா அந்த தண்ணியில இறங்குது இல்லையா அதனால அப்டியாச்சு குடிகிட்டுன் சொல்லிட் அத வச்சு வடி கட்டி குடுத்துருவ அவுங்களுக்
குடிச்சுருவாங்ளா
ஆ அப்ப குடிச்சுருவாங்கக்கா
அந்த சூப்பு குடிச்சா நறைய பிளட்சர்குலேஷன் நடக்குமா பிளாட் நறைய இன்கிரீஸ் ஆகுமா சூப் அந்த முருங்கீர சூப் சாப்ட்டா
ஆமாப்பா மு அதனாலதா நா அது அப்டியாச்சு குடிக்ட்டுன் சொல்ட்டு குடிப்ப அது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லா போட்
ஆ சூப்பு மாரி வச்சு குடிச்சுருவீங்க ம் ம் நல்லா இருக்கு டேஸ்ட்டு நல்ல ம் ம்
ட்டு ஒரு கொதி வந்த உடனே இது பண்ணிருவேன்ம்பா நல்லா இருக்கு வீட்ல இருக்கறவுங்களுக்கு ஆமா வீட்ல இருக்கறவுங்களுக் சாப் டுவாங்க ஆ பொன்னாங்கன்னியு அது நம்ப நாட்டு குறுத்து நெறைய கடைக்கு இல்லையா எல்லாருக்குமே கடைக்கு
ஆமா இல்ல கடைக்கு பொண்ணாங்கன்னி கீரன்றது நார்மல் தா எல்லா கடைக்காது சந்தைங்கல் மோஸ்ட்லி கட
ஆமா ஆமா
ஆ அது ரொம்ப கண்ணுக்கு நல்லது ஹைலேட்டே கண்ணுக்குதா
ஆமா வெள்ள பெரியு அந்த மாரி ரொம்ப பெனிஃபிட் தா அது ஆ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்லா ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கு இல்லையா
ஆ ஆ ஆ படிக்க பசங்க யூஸ் ஃபுல்லா இருக்கு அது டென்த் எல்லா படிக்கிறவுங்களுக்கு ம்
ஆமா எங்க வீட்ல அடிக்கடி சொல்லுவாரு அந்த கீர செய் செய்யின்னு சொல்லிட்டு ஆன பசங்க சாப்பட மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்றது
சாப்ட மாட் நானு சாப்ட்டது சிறு கீர பொன்னாங்கன்னி கீர முருங்க கீர அவ்ளுதா வேற எந்த கீர சாப்பிட்டதில்ல பாலக்கீர கொழம்பு சாப்டுவ செஞ்சி மிக்ஸ் பண்ணி செய்வாங்க தவர
நீ எப்டி செய்வீங்க்கா பாலக்கீர
சிறுகீரு பாலக்கீரு மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டு சிறுக்கீரனா ஒரு கட்டு பாலக்கீர ரெண்டு ஒன்னா கிள்ளி போட்டு கொழம்பு அ கலந்து ஆமா பருப்பு வேக வச்சு கடைஞ்சிருவாங்க ம் ம்
நல்லா இருக்கு போல நா பாலக்கீர செஞ்சததில்லக்கா அது செஞ்சதில்ல
சிறுகீரமட்டு செஞ்சிருப்பீங்ளாப்போ
ஆ சிறுகீர அரைக்கீர இதுல கெடைக்கு இங்க அரைக்கீர
இல்ல அப்ப நீங்க கீர குழம்னா எப்டி வெப்பீங்க சிறுகீர மட்டு போட்டு வெப்பீங்ளா
ஆமா சிறுக்கீர பருப்பு
ஆ இத வெங்காய தக்காளி பச்சமுலவா போட்டு அப்டி வச்சிருக்கீங்க ஓஹோ அதுல பால கீர ஒர்னா ஆட் பண்ணுங்க அதுவுன்னு டேஸ்டா இருக்கு
ம் செஞ்சு பாக்றேப்பா அத் அதமேரி அரக்கீர சாப்ட்ருக்கீங்ளா அதுவு மே நல்லது அரக்கீர சொல்லுவாங்கல்லையா அரைக்கீர ஆமா அதுவுமே இது தோல் நோய்க்கிலா ரொம்ப நல்லதுப்பா ஸ்கின் அலர்ஜி இருக்கவுங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவுங்கலா நறிய சேத்துக்லா அது
பரவால்ப்பா இது சாப்டா நல்லதுபா அரைக்கீர நானு கேள்விப்பட்ருக்கே இல்ல பாத்து பாத்துருக்கே
ப்ப சாப்லாம்கா அவுங்ளுக் தெருவீங்ளா ஆமா அந்த பழங் கூட சாப்புடுவாங்க கருப்பு கலர்ல குட்
மணத்தக்காளிப்பழ ஆமா
ஆ ஒரு சிலருக்கு வந்து கை எச்சர மாதிரி வந்ரோ வாயில அச்சற மாதிரி வந்துரு இல்லையா எனக்குமே அந்த மார்தா இருக்கு அந்த வெயில் டைமில்லா சீக்கிர செரியாகாது அடிக்கடி வந்துரு அச்சற மாதிரி வெறு வய்த் இதுல வந்து காலையில ஏஞ்ச ஒடனே ஆமா கால்ல ஏஞ்ச்ச ஒடனே பல் தேச்சிட்டு அந்த வந்து அப் பிடியே வு நாலு ஏல மட்டு மென்னு முழுங்கிருவ அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் பண்ணா சீக்கிரமாவே செரியாய்ரு அடுத்துது வரவு வராது ரொம்ப
ம் ம்
அது அச்சர சொல்லுவாங்க ஏனா வயித்துல புண்ணுர்ந்தாதா அது வாய் புண்ணா மாறு
வாய் புண்ணா ஆமா வயிறு வந்து கரெட்டா இருசுன்னா அதுக்கு எந்த பிரச் புண் இல்ல அ எ மண்த்தக்காளிக்கா சாப்டா வயிறு இருகிற இப்ப ஒரு ஆறல்லா ரனலா ஆறுன் சொல்வாங்க நல்லது சொல்வாங்க மணத்தக்காளி கீர சாப்டா வதக்கி சாப்புட சொல்லுவாங் ஓ பரவால்ல அதுலா உங்ளுக் கெடைக்குத உங்க வீட்டான்ட கெடைக்குதுங்ளா
ஆ கிராமந்தனப்பா கெடைக்கும்பா இல்லனா சந்தைல வாங்கிட்டு வர சொல்லுவே
ம் ம்
ஆமா அத்லயாத் பருப்பு போட்டு கெடைக்லா ஆ அதுவுமே நல்லா இருக்கும்பா அதுல தொவையல் மாரி செய்வாங்க தோவயல் மரி கூட செய்வாங்க அத
ஓஹ
புதினா ஊறுகா சொல்றே இல்லயா
ஆஹ் அந்த மாதிரி இருக்கு அது வள வளன்னு கொஞ்சோ இருக்கு
ஆமா
அதுக்கு எங்க வீட்ல பாட்டி ரொம்ப வருவாங்க அது இந்த புளிச்சக்கீரை களி செஞ்சுட்டு ஆனா அப்டியே சாப்டு வாங்க னு சாதத்துக்கு கழிக்கு அவ்வளோ டேஸ்டாக சாப்டுவாங்க நல்லா இருக்கு அது
ம்
அடுத்தது இன்னொரு பண்ணக்கீரை சாப்ருக்கீங்களா
ஆ பண்ண கீரயா அதுவுமே செஞ்சிருக்கே கா நா செய்ல அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க அது
ம் ம் நா சாப்ட்ருக்கே பண்ண கீரை இது நா சாப்ட்ருக்கே அது வருது அது வந்து மோஸ்லி கலக்கார எலா இருக்கு பாருங்க அப் அதுல கிடைக்கு பண்ணக்கீர நார்மலா அந்த பக்கல தானே கிடைக்காது
அப்படியா
ஆமா கலக்க எல்லா போடுவாங்கல்ல அப்போ அது பிடுங்கிட்டு வர போ அங்க அங்க பண்ண கிர முளைஞ்சிருக்கு ஓஹோ அங்க விளையு அது அதனால சோ அதனால செஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல
அப்பறங்க
சீத்தேப்பா வயித்து வலி இருக்குது இல்லயா அதுக்கு தேங்காய் பால் தானே எடுத்துட்டு காலையில வெறு தேங்காவ அரைச்சிட்டு ரெண்டு மூணு தடவ அத தண்ணி விட்டு அரைக்கணு ஆமா
பா ஆஹ்
கொஞ்சோ தண்ணி விட்டு அரை மொதல் தடவ அரைக்கு போது வராது ஆஹ் ஆமா வாசனையாவவு இருக்கு கூட ஒரு சிலர் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்குவாங்க
நாட்டு சக்கர ஆமா
ஆமா ஒரு சில அப்டியே குடிக்கு ஆனா அ அப்படியே குடிக்கிறதுதா ரொம்ப நல்லதுப்பா ஆமா சக்கரை சேக்காம அப்டியே குடிக்கலா ஆஹ்
நானு எல்லா சாப்பிட்டதில்ல அது எனக்கு நாவ தெரல அது பால்னாவே எனக்கு அலர்ஜி
ஹ ஏப்பா
என்ன
கண்டிப்பா பால் ரொம்ப நல்லதுங்க எழுத்துக்கு காலச்சிய எலும்புக்கு ரொம்ப நல்லது ஆனா அந்த பால் ஸ்மெல்லே எனக்கு புடிக்குதுல்ல அது காஃபியே அப்படிதா சாப்பிட்டுக்கறே நா ஆனா ரொம்ப கெட்டதுதா பட் அது எனக்கு புடிக்குது இல்லயா அதனால அதா சாப்பரதுகிடயாது
எந்த மாதிரி செஞ்சுக்கா அந்த ஏடி எடுத்து வச்சு வெண்ணெய் நெய் சொல்லுவாங்க இல்லயா நெய் மாரி காசி செய்ய அந்த நெய்ய சாதத்துக்கு சேர்த்துக்கலா அப்டி இல்லன்னா நம்ம கடையில வாங்கறோ இல்லயா பண்ணிரலா
ம் ம் ம் ம் ஆமா
பாக்ஸ்ல போட்டு ஃபிரிட்ஜல வச்சுக்கலா ஒரு வார வரைக்கு கூட கெட்டு போகாம இருக்கு நம்ம வெளில வாங்க அத விட வீட்ல செஞ்சுட்டா இன்னு ஒரு ரெண்டு நாள் கெட்டு போகாம இருக்கு கூடுதலா ஏனா அதெல்லா பதப்படுத்துறதுக்கு வந்து கெமிக்கல்லா வை க்கலால வெளில பதப்படுத்துறதுக்கு
வெளில அது வந்து பதப்படுத்துறதே நா சொல்றே பேக்கெட் பண்ணி வச்சிருவாங்க அதுவே ம்
கெமிங் ஒரு சில கெமிக்கல்லா அது பயன்படுத்துவாங்க அத கெட்டு போகாம இருக்குறதுகு எல்லா உணவுக்குமே அந்த மாதிரி தான அதனால நம்ம வீட்லயே செஞ்சு அத எடுத்து வச்சுக்கலா அதுல அதிகமாவே கால்சி யம் எல்லா சத்துமே இருக்கு அதுல ஏன் உங்களுக்கு பால் பிடிக்கா து சொல்றீங்கள இல்லையா நீங்க அந்த மாரி சாப்ட்டு பாக்கலா
ஆ டை பண்றே கண்டிப்பா
ம் ஆமா
அஹ் அதுக்கு பதில வேற எதுனன்ன ஃபுட்டு எடுத்துக்கிறது இந்தமா டேட்ஸுங்க ஃப்ரூட்ஸுங்க அது ஏனா சாப்ட்டுறது நானு
ம் ம் செரிங்கப்பா எ எனக்கு இன்னொரு அழைப்பு வருது நா பண்றே
ஆ ஓகேங்க நன்றிங்க
ம் நன்றிப்பா